ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதா கேக்குதுமா ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ நல்லாக்கிறியா
ம் நல்லா இருக்குறே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ ஐ ஆம் ஓக்கே காஃபி ஆச்சா ஹலோ கஃபி ஆச்சாமா ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குது ஏ விட்டு விட்டு கேக்குது டவர் இல்லியோ
ஆ டவர் ப்ராப்ளமா இருக்குனு நெனைக்கற
ஆ ஹா காஃபி குடிச்சியான்னு கேட்ட
ஆ காஃபி குடிச்சாச்சு
ஓகே ஓகே ஆ காஃபி குடிச்சாச்சு என்ன சமையல் இன்னிக்கி ஹலோ ஹலோ
ஒரு நிமிஷோ
ஆ ஓகே
இப்ப சொல்லுங்க சிஸ்டர்
ம் என்ன சமையல் இன்னிக்கி
இன்னிக்கி மட்டன்
மட்டனா எங்க வீட்ல ஃபிஷ்ஷு
ம் நீங்க மீன் கொழம்பு எப்டி வைப்பீங்க
காலையில இருந்து இதேதாமா எல்லாத்து கிட்டயூ சொல்ட்டு ஆ மீன் கொழம்பா ஐயோ இதுவா அஞ்சாவது டைமா ஆறாவது டைமா சொல்றோன் தெனைக்கி நா வந்துட்டு ஆனியன் இருக்குல்ல
ஆ என்னது ஆனியன்னு ஓகே ஓ கே செல்றெ ஆனியனு பச்ச மெளகா தக்காளி அ என்னது தே தேங்கா கொஞ்சமா அப்றோ வந்து சீரகோ மிளகு சோம்பு
ம்
வேவ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருவே பேஸ்ட் பண்ணிட்டு வறுக்கவல்லா வேண்டா அப் அப்டியே பேஸ்ட் பண்ணிட்டு ஹலோ ஆ பேஸ்ட் பண்ணிட்டு அப்றோ நல்லெண்ணெய் ஊத்தி அப்றோ அதுல கடுகு வெந்தயோ போட்டு அப்றோ சின்ன வெங்காயோ பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுலியே கருவேப்பிலையூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு மறுபடியூ அதுல ஒரு ரெண்டு டொமேட்டோ ஆட் பண்ணுவ ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த மசாலாவ ஊத்திட்டு அரைச்ச மசாலாவை ஊத்தி ட்டு தனியாத்தூளு மிளகாத்தூளு மஞ்சத்தூளு அத மூணூ போட்டு அப்றோ புளி தண்ணி கரைச்சு ஊத்திருவே அப்றோ நல்லா கொதிச்ச வரைக்கூ பச்ச வாசன போன வரைக்கூ மீன் போட்டு எறக்கிருவே
மீன எவ்ளோ நேரோ வேக வைப்பீங்க
மீன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மார
ம் எனக்கு மீன் எப்ப கொழம்புல போட்டாலும் ஒரு மாதிரி கொழஞ்சு ஒரு மாதிரி கொழ கொழனு போயிரும்
கொழ ரொம்ப நேரோ விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேக்சிமம் நல்லா கொதிக்குதுல்ல மேக்சிமம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் போதும் கொதிக்கும் போதே, அது வந்து நம்ம போடும் போதே நல்லா சீக்கிரமா வெந்துரு அதனால த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வெச்சுட்ட ஸ்லிம்ல வெச்சிடுவே
ம்
ம்
ஆ நான் வெச்ச எப்ப வெச்சாலும் அப்டி ஆகுது ஒண்ணு வேகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லன்னா வந்துட்டு ஒரு மாரி நோசு நோசுன்னு போயிருது
அ ஆ செரி செரி செரி
தேன் எனக்கு தெரியல
ம் ஹும்
செரி நீங்க மட்டன் கெழம்பு ரெசிபி சொல்லுங்க
அ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
நான் அவ்ளத்துக்கு எதுவும் எனக்கு சமைக்கத் தெரியாது
சமைக்கத் தெரியாதா என்ன பண்ணிட்டு இருக்கே என்ன படிச்சுட்டு இருக்கியா
இல்ல இல்ல மேரிடு
ம் ஓகே ஓகே ஓகே
ம்
கோயம்புத்தூர்ல தான் இருக்கக நானு நேம் மட்டும்தான் சொல்லக் கூடாது அப்டின்னாங்க
ஓ இல்ல நேட்டவும் சொல்லக் கூடாது
ஓ அப்டியா ஆ ஹா செரி செரி செரி ஓகே ஓகே
ம் இனிமே யாருட்டயும் ஷேர் பண்ணாதீங்க.
ஓகே ஓகே
ம் நான் வந்துட்டு மட்டன், பீஃப் எல்லாமே சேமா தான் வைப்பேன் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிஃப்ரண்டா வைப்பே
நானும் சேம்
எப்ப எப்டி இருக்குன்னு தெரியாது ஆனா ஒரே மாதிரி
நான் ஒவ்வொருட ஆ நானும் அதே மாரித ஒவ்வொரு டைமும் யூடியூப் பாப்பே ரெஃபர் காக ஒரு நாலஞ்சு வீடியோ பாப்பே ரெஃபர் நானே வெப்பேன், ஒண்ணாவும் வெப்பேன் பட் இருந்தாலும் ரெஃபருக்காக பாப்பேன். ரெஃபர் பண்ணிட்டுதான் வெப்பேன் மறுபடியும் எத்தன டைம் பண்ணாலும் பண்ணுவேன் பாத்தாலும்
நீங்க வேணா ஒரு டைம் வந்துட்டு பண்ணல வந்துட்டு ஓவர் சீஸ் மெல்க் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும்
என்னது
வீட்ல கேக் அந்த மாதிரில்லா பண்ணுவீங்களா
ஆ பண்ணுவேன்
ம் அதுதான் பண்ணிட்டு இருப்பேன் அடிக்கடி
ஓகே ஓகே எனக்கு வரது இல்ல கேக் அது கொஞ் ஃபர்ஸ்ட்டாவது கொஞ்ச ஸ்பாஞ் ஆனா ஃபர்ஸ்ட் வேகாம எடுத்துடுவேன் இப்ப நல்லா பிராக்டிஸ் ஆயிச்சு நல்லா பீட் பண்ணுவேன் பட் வந்துட்டு அது என்னென்னே எனக்குத் தெரியல அது பஃபா பஃப் பஃப்பினஸ்ஸா வரமாட்டேங்குது கேக்
ம் நான் ரெசிபி அப்பறமா சொல்றேன்
செரி செரி
ட்ரை பண்ணி பாருங்க
சேரி ஓகே ஓகே ஓகே
ம் என்ன உங்களுக்கு கொழந்தைங்க வே இருக்காங்ளா
ஆ ஒரு பையே இருக்கா போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஃபோர்த்து படிக்கிறாங்க மேம்
ஆ ஆமா அவரு ஐ டி ல ஒர்க் பண்றாங்க
ஓகே ஓகே
ம்
ஸ்கூலுக்குல்லா இப்போ ரீ ஓப்பன் ஆயிடுச்சு அனுப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஈஸியாருக்கா
என்னது
ரீ ஓப்பன் ஆய்டுச்சு ஸ்கூல்லா
ஈஸியா தாருக்கு எனக்கு எப்பவுமே நா செய்ய சிக்ஸ் ஒ கிளாக் எந்திரிசிருவே எனக்கு ஒரு ப்ராப்ளமு இல்ல எனக்கு எப் எப்போமே சிக்ஸ் ஓ கிளாக் முழிப்பு வந்துரு அதனால எந்திருச்சிருவ எந்திருச்சிட்டு ஏல அவுங்க அவுங்கள கிளப்புறக்குள்ளதா எனக்கு மைண்ட் அப்டியே இருக் ஒவ்வொரு நிமிஷோ லேட் பண்ணிக்கிட்டே கெடப்பா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ரெடி ஆகோணு
ம் நா எங்க அவுங்க ஒர்க் போற வரைக்கு வெயிட் பண்ணுவெ போய் சமைச்சு குடுக்கணு அது அவ்ளதா அதுக்கப்புறோ நா ஃப்ரீயாதாருப்பெ உக்காந்து ஏதாச்சு ஒர்க் பண்ணிட்டிருப்ப
செரி செரி செரி செரி வேற ஏதாவது ஒர்க் பண்ணீருக்கீங்ளா
இல்ல இல்ல சும்மா வீட்ல தாருக்கே
செரி செரி
எல்லா கொஞ்சோ டைம் பாஸ் ஆகணு அப்டின்னா சும்மா மிஷின்ல உக்காந்து தச்சிட்டுருப்பே
ம் செரி செரி தெக்க தெரியுமா
ம் அவ்ளோலா தெக்க மாட்டே இந்த கிழிஞ்ச நைட்டி
சேம் சேம் நானு அப்டிதா ஆனா தைக்க அவ்ள ஆர்வம் எல்லா இல்ல எப்போ எப்டிருந்தாலு அவரே தா தெக்க வுடுவெ இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு அதுல
எ நா வந்துட்டு சும்மா என்னோட மாமியாரோட மிஷின்ல உக்காந்து வது தச்சிட்ருப்பெ
ஓகே ஓகே ஓகே ஓகே அவுங்களு கூடதா இருக்காங்ளா ஓகே ஓகே
எல்லாரு ஒன்னாதாருக்கோ
செரி செரி என்னோட மாமா மாமியார் வந்துட்டு திருச்சில இருக்காங்க
ஓகே ஓகே நீங்க தனியாருக்கீங்களா
ஆ நா தனியாருக்கோ நானு ஹஸ்பண்ட்டு தம்பி
அதுதா நல்லது
அதுதா ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதில்ல ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்கு
அதுதா யாருக்கு புரியமாட்டேங்குது என்ன பண்றது
எல் நொர பல பல பிரச்சனைங்கள் இருக்கு இப்போ ஒன்னுமே இல்ல ஒரு சின்ன இப்போ ஒரு சின்ன விஷ்யந்தா ஆ இங்க வந்துட்டு போறாங்க ஒரு டென் டேஸ் என்னமோ நாங்க அங்க போய் இருந்தோ லீவுக் க் எல்லாரு வந்திந்தாங்க அவுங்க தம் ஆக்சுலி ஏ ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலி ஆ ஹஸ்பண்ட்டோட அக்கா ஃபேமிலி அ அப்பவாவ்து லீவ்விட்டாங்கன்னா இந்த மாரிதா குரூப்பா சேந்துருவாங்கோ ஒரு பிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்துருவோ நாங்க அவுங்க அவுங்க அக்கா அவுங்க ஹஸ்பண்ட்டு அவங்க பசங்க எங்க மாம்னா மாமியா அப்புறோ அவுங்க தம்பி அவுங்க தம்பி ஒய்ஃபு அவுங்க பைய்யே நாங்க மொத்தமா பதினஞ்சி பேர் வந்துருவோ
ம்
எதாவது பத்துனு ஒரு நாள் ரெண்டு நாள்னா எல்லாத்துக்கூட ஓகே பத்து நாள்னா எதோ கண்டிப்பா சண்ட வந்துரு எப்பவுமே எங்கிட்ட சண்ட வந்தே எப்போமே எப்போமே சண்ட வந்தில்ல இந்த டைம் வந்ச்சிப்பா எங்கள்க்கு எனக்கு மெ மெய்னா அவுங்க ஃபஸ்ட்டே போட்டாங்க தம்பியா தம்பி ஒய்ஃப்லெல்லா ஃபஸ்ட்டே கல்யாணோ வந் புஸ்லயே ஒன் வீக்லயே சண்ட போட்டாங்க மாமியா கூட எல்லா நா இப்பதா எயிட்டி இயர்ஸ் கழிச்சி இப்தா ஃபஸ்ட் டைமு
ம்
எப்பா ஆ
ஏ வீட்லலா நா வந்துட்டு எப்டி சொல்றது ஆ சம்மந்தமே இல்லாம பேசுவீங்க
ஆமா சம்மந்தமே இல்லாம பேசி பேசி இது பண்ணுவாங்க
அது எல்லா வீட்லியு அப்பிடித்தா
ம் எனக்கு தம்பி ஒன்னு தங்கச்சி ஒன்னு கூட பொறந்தவங்க அவுங்க ஆ ஆ தங்கச்சி வீட்டுக்கார்ரு எறந்துட்டாங்க போன வருசோ அவுங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் த்தா ஒரு பொண்ணு ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு பையே அப்புறோ தம்பி தம்பி வைஃப் அவுங்களுக்கு ரெண்டு கொழந்தைங்க எங்க அம்மா அப்பா எல்லா ஒன்னா இருக்காங்க உங்களுக்கு கூட பொறந்தவங்க
ம் எனக்கு அப்பிடியே யாருமே இல்ல
தனியா தானா
இருக்கிறாங்க பட் நா யாருக்கூடயு அவ்ளத்துக்கு இல்ல ஒரு வருஷோ ஆயிடிச்சி போகனு
லவ் மேரேஜோ
ஆமா
சேரி ஓகே ஓகே ஓகே
அது இங்க விடமாட்டாங்க சோ அதனால நாங்கல்லா போறதில்ல
ம் ம் சேரி சேரி செரி எல்லா மாறு ஒரு நாள் கண்டிப்பா டோன்ட்வரி
அது கனவுலதா நடக்குன் நா நெனச்சிட்டு இருக்கே
ஏ ஃபீல் பண்றியோ சாரி தேவையில்லாம நா தா இது பண்ணிட்டே
ச்சஸ அப்பிடியெல்லா இல்ல இதுல என்ன ஃபீல் பண்றதுக்கு இருக்கு டெய்லி நாலு பேர் கேக்க தா செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண முடியு
இல்ல இருந்தாலுமே சே விடு நானு உனக்கு ஒரு சிஸ்டர்தா ம் டோன்ட் வி ஃபீல்
ம் உங்க பையே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா
இன்னிக்கி இன்னக்கி சண்டே எங்க வீட்ல ஒரு ஒரு நாய்குட்டி இருக்கு சீரோன்ட்டு செம்ம சேட்ட புடிச்சவே நம்ம இருக்கற வரைக்கு புதுச்செப்பல் அப்பதா கொண்டுவந்து விட்டுருப்போ நம்ம இருக்கற வரைக்கு சைலன்ட்டா ஆ நம்ம இல்லாத வரைக்கு அது செப்பல் சைலன்ட்டா இருக்கு நம்ம உள்ள நம்ம எப்ப போறோமோ அவனைய பாக்குறோமோ அப்பதா அந்த செப்பல் தூக்குவா தூக்கிட் போயி தூக்கிட் போய் மாடி மேல வச்சுக்குவா நீ வா எங்கோட வெளையாடு அப்பதா குடுப்பே அப்டின்ட்டு செம்மா சேட்ட புடிச்சவே
நாங்க பெட்டெல்லா எதுவு வச்சுக்கறதுல்ல நாய் எதுவுமே வளர்த்துறது கிடையாது வளத்துனோ அது வந்துட்டு இதாயிடுச்சு எறந்து போயிடுச்சு அதனால நாங்க அடுத்த எதுவுமே வாங்கவே இல்ல
ம் ம் இனிமே நாங்க எங்காவது போம்போது கஷ்டமாதா இருக்கு விட்டுட்டு விட்டுட்டு போறோ அப்டின்னு சொல்லிட்டு கஷ்டமாதா இருக்கு என்ன பண்றோ ஆனா வாங்கிட்டோ ஆனா யாருக்கு குடுக் கூடாது அது ஒரு தப் பான விஷயமமா அதனால நம்மளே வளக்கலா அப்டின்னுதா நாங்க வளக் வச்சிட்ருக்கோ அது நாங்க வே ஆ ட்ரு டூர் அடிக்கடிக்க டூர் போவோ அது இதுன்னு பண்ணுவோமா விட்டுட்டு விட்டுட்டு போயிருவோ ஹாஸ்டல்ல விட்டுட்டு போறோமா கஷ்டமா இருக்கு எங்களுக்கே அதனால நாங்களு இனிமேலு இதோட லாஸ்ட் எந்த பெட்டு வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோ
சேரி இல்ல நாங்க ரெண்டு பேருமே பெட் எது வளக்றதுல்ல நானு ஆரம்பத்துல இருந்தே வளத்த மாட்டே இவங்களு அப்டி இல்ல சோ